ஹலோ அ கேக்குதுங்க ப்ரோ என்ன பண்றீங்க
சும்மாதா ப்ரோ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
ம் நான் நல்லா இருக்கே ப்ரோ நா இப்ப நா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இப்பதா வாக்கிங் போயிட்டு வன்ட்டு சாலட் சாப்டிட்டு இருக்கே ப்ரோ
ஓ பரவாயில்ல சாலட் நல்ல விஷயோ ஹெல்த்தி ஃபுட்டா
ம் ஆமா ப்ரோ கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட் டா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அந்த டயட்ட வந்து அப்டியே கன்டினியூ பண்றதுக்காக அந்த டயட்ட கண்டினியூ பண்றதுக்காக ஒரு சில
இடியாப்பம்
ஆஹ் என்ன மாரி எடுத்து என்ன மாரியான ஃபுட்ஸ் எடுத்துப்பீங்கன்னு கேக்குறீங்களா ஹலோ ஹலோ ஹலோ
க்குதுங்களா ஹலோ ஆஹ் இல்ல டயட்னா எப்டி நீங்க வந்து சாப்பாட்லயே ரெகுலரா சாப்பட்றோம்ல அதுலயே ஏதாவது வெஜிடெபிள்ஸ் இந்த மாரி எடுத்து ப்பீங்களா இல்ல அதுக்காகவே தனியா எது சாப்பாடா சாப்டுவீங்களா சாப்பாடே அதுக்காக தா அந்த மாரி எது பண்ணுவீங்களான்னு கேக்குறே
இல்ல டயட்காகவே ஒரு சில ஹெல்திஃபுட்ஸ் அண்ட் புரோட்டீன் ரிச் புட் ஸ் வந்து நா எடுத்துப்பே அது மட்டும் இல்லாம இந்த ஹெல்த் டிரிங்க்ஸ் கொஞ்ச இருக்கு அதெல்லா கொஞ்சம் அப்டியோ நா கன்ஸியூம் பண்ணிப்பே ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ இப்ப எப்டி இப்ப காலைலேனா என்ன மாரி புட் எடுத்துப்பீங்க இப்ப கால்ல நார்மலா பாத்தீங்கன்னா இட்லி தோச அந் மாரி சாப்பிடறாங் நீங்க டயட் புட்னா இந்த மாரி என்ன ஹெல்த்தி புட்னா இப்ப நீங்க எந்த மாரி எடுதுக்கறீங்க சும்மா நீங்க எடுப்பீங்கள்ல என்ன எடுப்பீங்க அந்த மாரி சொல்லுங்களே
காலையில காலையில வன்ட்டு ஒரு ஹோ புரோட்டீன்காக ஒரு எக்கு பிளஸ் ஒரு அஹ அந்த பயிரு வகைகள் இருக்குல்ல இந்த பாசி பயிறு
ஆமா ஆமா ப்ரோ
ஆஹ் அத பாசி பயிரு இந்த கொண்டைக்கடல எல்லா வீட்டுல மொளக்கட்டி அத அஹ அப்டியே அதது அது எதுயுமே ஸ்டீம் பண்ணாம அப்டியே குடுத்துருவாங்க அத அப்டியே ஒரு பாக்ஸ்ல வச்சிருவாங்க காலையில வந்து எம்டி ஸ்டொமக்ல நா அநத அஹ் பயிர் வகைகளும் அந்த ஒரு எக் மட்டும் சாப்பிடுவே ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ இப்ப எக் ப்ப அவ்ளோதா இத சாப்புட்றளவுக் அவ்ளவுதானா இப்ப வேற எதுவு எக்ஸ்ட்ரா சாப்புட மாட்டீங்க
ஹ ஆஹ் இல்ல அது வந்து காலைல ஒரு எம்டி சொமக்கல எடுத்துட்டு ஆஸ்யூசுவல் ஃபுட்டு என்ன சாப்டுவமோ அத சாப்ட்டுருவே அந்த டயட்ட வன்ட்டு கண்ட்ரோல் பண்றதுக்காக்
ஓ அததா அததா கேட்டே நானு இப்ப ரெகுலர் றா சாப்பற்றது ஆஹ் ஓகே சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதுங்ளா
ரெகுலரா சாப்பிட்ற சாப்பாடு பத்தி கேக்குறீங்ளா
ஆஹ் ஆமாமா ப்ரோ
அஹ் ரெகுலரா என்ன எடுத்துப்பனா அஹ் இந்த கீர ஐட்டம்ஸ் நெறய எடுத்
கீர ஐட்டோ நல்ல விஷயந்தா ப்ரோ ஆஹ் ஓகே ஓகே
கீர ஐட்டம்ஸ் கொஞ்சோ நெறயாவே எடுத்துக்குவே அது மட்டுமில்லாம எதுலயுமே சக்கர கொஞ்சம் சேத்துக்க மாட்டே ஹம்
ஆஹ் டயட்ல இருக்கோ சுகர் பெருசா சேத்துக்க மாட்டீங்க
ஆமா டயட் ரொம்ப ஸ்ட்ரிட்டா ஃபாலோ பண்றனால சக்கரய சுத்தமா நா சேத்துக்கவே மாட்டே ஆஹ் இது இத விட இன்னு பெருசா எக்ஸாம்பிள் சொல்ல போனோனா இந்த லெமன் டீ வந்து எடுத்துக்குவே லெமன் டீல வந்ட்டு அவ்ங்க ஒரு சில வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சக்கர போட்டு வாங்க நா சக்கர போடாம அந்த தேன் இருக்குல்ல தேன் கலந்து குடிப்பே அது வன் ட்டு இன்னுமே ஆஹ் ஒடம்பு வந்து ஃபிட்டா வச்சுக்கறதுக்கு இன்னுமே ஒதவு அது மட்டு இல்லாம இந்த க்ரீன் டீ அடிக்கடி இந்த க்ரீன் டீ எடுத்துப்பே
ஓஓ ஓகே ஓகே ஓக் கே க்ரீன் டீ குடிக்கறது நாளைங்ளா
ம்
கேக்குதுங்களா
கொஞ்ச பிரேக் ஆகுது ப்ரோ கொஞ்ச ஹெட்ஃபோன்ஸ் பக்கத்தில கொஞ்ச பக்கத்தில வச்சுக்கோங்க ஃபோன்ஸ ஆ கேக்குது கேக்குது ஆ கேக்குது ப்ரோ பேசுங்க
இப் ஆ இல்லல்ல அததா இப்ப அந்த மாறி சாப்டு இப்ப ரெகுலரா எப்பயு எடுக்கிற மாறி இப் தோச எதாது எக்ஸ்ட்ரா எடுத்
ஆமா டயட் ஃபுட்ஸ் அந்த யூஸ்வலா நம்ம சாப் ப்பற அந்த பயிர் வகைகள் அப்ற இந்த டீ இதெல்லா சா ஒரு ஒரு‌பக்க ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டா இருந்தாலு ப்ரோட்டீன் சாப்பாடா இருந்தாலுமே யாஷ்யூஸ்வல் வீட்ல என்ன சமைக்கறாங்களோ அத அப்டியே சாப்டுக்க வேண்டீதா இட்லி அப்றோ சாப்பாடு சாம்பாரு அதெல்லாமே எடுத்துப்பே
ம் இப்ப டயட் இருக்கீங்கன்னா இப்ப அதுக்காக ப்ரோட்டீன்காக வேற எதுவு இந்த மாறி இந்த ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாறி எது சாப் ங்களா இல்ல சும்மா எக்கு ஃபுட்டு இந்த க வெஜிடபிள்ஸ் கீர இந்த மாறி மட்டுந்தானா
இல்ல இல்ல ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லா நா எது எடுத்துக்க மாட்டே இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தா ப்ரோட்டீன் நெறய பேர் வன்ட்டு ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லா எடுத் துக்கறாங்க பட் நா அந்த மாறிலா எது எடுத்துக்கறதில்ல ஃபுல்லா இந்த வெஜிடபிள் சைட்ஸ்ஸு இந்த ஃப்ரூட் சாலட்டு அந்த மாறி தா சாப்ட்டிருக்கே
ஓக்கே ஓக்கே ப்ரோ நெறய பேர் பாத்திங்கன்னா அந்த சைட் எஃபெக்ட்ஸ் தெரியாம சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா என்னனு தெரியல அதப் எனக்கு நானா அந்த ஃபீல் இது அந்தது ஜிம் போறவங்களா இருக்கட்டு இந்த டயட்ல இருக்குங்களா இருக்கட்டு அந்த ப்ரோடீன் பவுடர் நெறய எடுத்துக்கறாங்கன்னு நா கேள்விபட்ருக்கே அதனாலதா கேட்டே சரி அத நா
ஆமா ப்ரோ நானு நெறய பேரு நெறய டைம் கேள்விபட்ருக்கே இந்த ப்ரோட்டீன் பவ்டர்ஸ்லா எடுத்துக்கறனால பாடி கொஞ்ச ஃபிட் ட்டா வச்சுக்கற மாறி சொல்லி நெறய பேர் நானு கேள்விபட்ருக்கே பட் நீங்க வந் டு இந்த மாறி ஆ ஸ்டிரிட் ஆன டயட்டதா ஃபாலோ பண்றீங்ளா இல்ல
இல்ல ப இல்ல ப்ரோ அப்படிலா இல்ல ப்ரோ நாம வந்து என்னன்ன சாப்பிடுற இப்ப நான் சின்ன வயசு தா ஆகுது எனக்கு அதனால உட டம்பலா நம்ளுக்கு பெருசா எது ஆகல அதனால டயட் ஃபுட்லா கெடயாது ப்ரோ என்ன சாப்பட்றமோ அத யோசிக்காம சாப்டறது இந்த வயசுல சாப்டாம எந்த வயசுல சாப்பட போறோ அப்படின்னு
ஓ ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ
ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னா என்ன மாறி ப்ரோ குடிப்பீங்க ஜூஸ் இந்த மாரி கேரட் ஜூஸூ இந்த மாறி குடிப்பீங்களா இல்ல எப்டி ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸா
ஹ்ம் இல்ல நீங்க சொன்ன தா வெஜிடபிள் ஜூஸ்தா மோஸ்ட்லி நா எடுத்துக்குவ ப்ரோ இந்த கேரட் ஜூஸ்சு ஒவ்வொரு நாள் ஏபிசி ஜூஸ் போட்டு குடிப்ப
சேரி சேரி சேரிங் ப்ரோ சேரிங்க ப்ரோ
ஆ ஒரு சில டைம் வந்ட்டு இந்த சூப் ப்பு வகைகள்லா வீட்ல கொஞ்ச அதிகமாக செய்வாங்க அது வந்து ஹெல்த இன்னு ரொம்ப பெட் பெட்டரா பீல் பண்ண வைக்கு பா அ எப் எப்பு உதாரணத்துக்கு என்ன சொல்லனா இந்த மு முருங்கக்கீர சூப் ப்பு பீட்ரூட் பீட்ரூட்ல சூப் பண்ணி குடுப்பாங்க அதல இந்த ஜீரகம் மிளகு அதெல்லா போட்டு கொஞ்ச குடுக்கறனால கொஞ்ச நல்லா கொஞ்ச காட்டாருக்கு குடிக்கிற குடிக்கிறப்பியே ஒரு எம் டி ஸ்டொமக்ள குடிக்கிறப்போ அது அப்டி வயிறு கொஞ்ச சுருங்கற மாரி இருக்கு கொஞ்ச ஃபிட்டாவு இருகுற மாரியே இருக்கு நல்லா
அப்டிங்களா பீட்ரூட்ல சூப்பு புதுசா கேள்வி பட்ர ப்ரோ நா பரவால்லையே அப்புல்லா ஒன்னு இருக்குனு இப்பதா எனக்கு தெரிது பீட்டூட்ல சூப் பண்ணுவாங்க கீர சூப் ப்பு கேள்விப்பட்ருக்கே எந்த நீங்க இப்போ சொன்னீங்கள அதுக்கு முன்னாடி அத அந்த சூப் கேள்விப்பட்ருக்க பீட்ரூட்ல சூப் பண்ணுவாங்கறது எனக்கு இப்பதா புதுஸ் சா ஒரு அ நீங்க சொல்லிதா தெரிது
அது கொஞ்ச ஸ்வீட்டாதா இருக்கு ஆனா நல்லாருக்கு ஆமா அது கொஞ்ச ஸ்வீட்டாதா இருக்கு நல்லாருக்கு ம்
ஓகே ஓகேங்க ப்ரோ ப்ப டயட்னா பண்ணங்க டெய்லி வாக்கிங்கு எக்சசைஸ்சு அந்த மாரி எல்லாமே பண்ணுவீங்க கரட்டா ரெகுலரா டெய்லி மெயின்டன் பண்டே க்குனு அதுலா
ஆஹ் எக்ஸசைஸ் வந்து வீக்லி டுவைஸ் அந்த மாரிதா வீக்லி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ற மாரிதா பட் ஆனா வா கிங் வந்து ரெகுலரா காலைல சாயந்த்ர ரொட்டீனா அது ஃபாலோ பண்ணிட்ருக்க ப்ரோ
சேரி சேரிங்க ப்ரோ சேரிங்க ப்ரோ சேரி ம் பெருசா கடைலலா சாப்ட மாட்டி
ஹ்ம்
நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்ல ப்ரோ பதாவ் போய் பசங்களோட் விளாடுவ அது அதும் காலேஜ் படி படிச்சி முடிச்சதோட அது முடிஞ்சு போயிடுச்சு இப்ப வேலைக்கு வந்தக்கப்ற அதுக்கான டைமு கெடைக்கிறது
ஓகே ஓகே ப்ரோ ஓகே எஸ்
ஆ காலேஜ் டைம் அந்த விளையாற டைமே நம்மளுக்கு மேக்சிமம் அந்த ஒடம்புக்கு தேவையான அந்த ஓடறது விளையாற ட்றது கிரிக்கெட் வெளாடுவோ இல்லனா கபடி விளையாடறது அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்ச இந்த ப்ரோ அதனால அப்பலா அதுவே ஓகே வா இருஞ்சு ஒடம்பு ஒடம்புக்கு
உம்
வாம்அப் பண்ணுவோ போம்போது ரெண் ரவுண்டு அந்த மாரி
இப்ப வெளாட போவீங்ளா இல்ல வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாளு உங்க ஃப்ரண்ஸ் கூட வெளாட போவீங்ளா இல்ல ஃப்ரியா இருக்க டைம்ல வெளாட போவீங்ளா
இல்ல ப்ரோ இப்பலா வெளாறதே நின்னு போச்சு ப்ரோ நா வெளியூர்ல வெந்து வேல தங்கி வேல பாத்துட்டு ட்ருக்க உள்ளூர்ல இல்ல அத னால இங்க வந்துலா எங்க வெளாடறக்கு யாரும் செட்டாக மாட்டாங்க நம்ம ஒரு ஆளுங்களாருக்கணு இங்க வந்தா வேலைய மு ச்சுது ஒர்க் முடிச்சது ரூம் போய் சாப்பறது சமைக்கிறது இதுக்கே கரட்டான டைம் ஆய் தா வெளாட போறதல்லா நின்றுச்சு ப்ரோ எப்ப ஒர்க வந்தமோ அதுக்கப்பற நின்றுச்சு ஊர் பக்கம் போனா மட்டு இந்த கபடி எங்க ஊர் பக்க கபடி டி நெறைய விளாடுவாங்க
ஓகே
மன் நடக்கும் கபடி டோர்னமண் நடக்கு அது போனா மட்டு பசங்க கூட்டு போவாய்ங்க அதுக் போனாதா வெளாடறதுக்கு மத்தபடி பெருசா வெளிய விளாட்றதலா குறைஞ்ச்சுருசு ப்ரோ நீங்கெதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்
இல்ல இல்ல ப்ரோ ஸ்போர்ட்ஸ் ஆக்சிஸ் அ ஸ்போட்ஸ் ஆக்டிவிடிஸ்லா பெருசா இல்ல பட் நானு என்னோட சிஸ்டரு ஷட்டில் மட்டு அப்பப்ப வெளாடுவோ பின்னாடி வீட்டு பின்னாடி வெளாடுவோ அவ்ளோ தா மத்த
ஓ அப்டிங்களா செரி செரி ப்ரோ செரி ப்ரோ ஜிம்முக்குல்லா போவீங்களா ஜிம்ல்லா போற பழக்கங்கள் உண்டா
ஆஹா ஜிம் போர பழக்கலா இல்ல பட் ஆனா அது வாக்கிங் ஜாகிங் அண்ட் இந்த ஹெல்த் ஃபுட்ஸோட எடுத்துக்கிறதோட அப்டி ஸ்டாப் பண்ணிப்பே அவ்ளோதா மத்தபடி ஜிம் போற பழக்கலா இல்ல பட் நீங்க சொல்றபடிலா பாத்தா உங்களுக் எந்த ஒரு ஹெல்த் ஹெல்த் ஃபுட்ஸோ அப்றோ வாக்கிங் ஜாக்கியோ தேவல்லயே நீங்க வெள்ளாட்றதே போதும் போலயே அதுவே ஏகப்பட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கே கபடி அண்ட் இன்னு நறைய அ இன்னு நறைய கேம்ஸ்லா வெளையாட்றீங்கோ ஸோ இதுலயே உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆகு அப்றோ பாடிலா நல்லா ஃபிட்டாவே இருக்குன்னு நெனைக்கிறே
அ அதுதா ப்ரோ அதுக்கு காலேஜ் வரைக்கு அப்டியே இருந்தே ப்ரோ அந்த ஒரு இப்ப செரிஞ்சு இப்பல்லா ஒடம்பு எங்க ப்ரோ முன்னாடி இந்த மாரி இல்ல இப்பல்லா கபடியிவெலாட போவே போனாலே இந்த அ ஏதாது ஊரில அந்த லீவு போறப்பதா ஓட வாமப் போடுன்னு சொல்லி ஓட சொன்னாங் ய்யா அப்போ முன்ன மார்லா முன்னாடி ஈஸியா ஒரு ரவுண்டா நா ஒ ப்போரண்டர் மீட்ருக் க்ரௌண்டே நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டானா அடிச்சிருவோ இப்போல்லா கொஞ்ஜோ தூரோ ஓட்னாலே எளைக்க ஆரம்பச்சிருச்சு ப்ரோ இந்த வாமப்பு கண்டினியூசன் இல்லைல்ல முன்னாடி இருந்த மாரி ஒடம்பு ஒத்துழைக்குறது இல்ல சொல்ல போனா இத நம்ம ரெகுலரா வெழாடிட்டே இருக்கறது வேற ப்ப இருக்கும்போது டெய்லி ப்ராக்டிஸ் போயிருவோ சாயந்தரொ இப்ப வந்து ஒர்க் க்கு வந்த அப்றம் அதுக்கான டைம் கெடைக்கறதில்ல நீங்கலா ரெகுலரா வாக்கிங் போறீங்ல்ல அந்த மாரி எதாது ஆக்டிவிட்டீஸ் பண்லா ப்ப இங்க எந்திருச்சு கரெக்ட்டா எல்லத்துக்குமே வேலைக்கே கரெக்டா டைம் இருக்கும் ப்ரோ
ஓகே ஃபோகஸ் ஃபுல்லா ஒர்க்லயே வச்சில்லாம கொஞ்ஜோ உங்க ஹல்த்தயு கொஞ்சொ பாத்துக்கோங்
அது அது ரைட்டு ரைட்டுதா ப்ரோ இப்ப அது ரைட்டுதான் அதுக்கான நேரம் கெடைக்க மாட்டிக்குதே ஹெல்த்துக்காக நம்ம ஓடலாம் இந்த வயசுல எனக்கு என்னன்னு தோணும்னா ப்ரோ இப்ப சாப்பாட்ல ரொம்ப கான்சியஸா இருக்றதில்ல ப்ரோ ஏனா அப்டி பாத்து பாத்து வந்தாலு இப்ப ஜீன் வயசாவே நெறைய ப்ராப்ளங்கள் வருது இதோ பாருங்க சுகறு வந்துருது எங்க அப்பாவுக் சொ டீ குடிக்குற பழக்கமே கெடையது பெருசா அந்த மாரி அவருக்கு சுகர் வந்துச்சு அது ஏன் எப்பிட்னா ஒரு வேல ஜீன் வழியா வருதோ வர்லையோ ரெண்டாவது நம்மளால ஒரு சின்ன வய்ஸ்ல இந்த வய்ஸ்ல சாப்பிட முடியலனா பெரிய வய்ஸ்ல எதுமே சாப்ட முடியாதோ அப்டினு ஒரு ஆச தா இதுதா ப்ரோ
ஓகே
பழகிட்ட நல்லது அப்டின்னு
ஓகே ஓகே ப்ரோ சொல்றது ஒரு விதத்துல செரியத்தா இருக்கு பட் இருந்தாலு ஹெல்த் மேல கொஞ்ஜோ கான்சியஸா இருங்க ஓகேங்ளா
அது ரைட்டு கரெக்ட்டு தா எங்க நடக்கறது கூட பக்கத்துல கடைக்கற கூட வண்டிய எடுத்துட்டு போய்ரோ எங்க நடக்க ருதே கூட கொறஞ்சு போச்சு இப்போலா
ஓகே ஓகே ப்ரோ எ ஓகே ப்ரோ ஓகே அ மறுப்டி அ ஓகே மறுப்டி கால் பண்றேன்
ஓகே ஓகே